சொல்லுமா
எப்டிமா ருக்க நல்லாருக்கியா
நல்லாருக்க மா நீ எப்டி இருக்க
நா ரொம்போ ரொம்ப நல்லா இருக்கே பா பேசி எத்தன வருஷோ ஆச்சு
ஆமாடா ரொம்ப வருஷோ தா ஆச்சு லைஃப்லா எப்டி போய்ட்டுருக்கு
எனக்கல்லா எ லைஃப் சூப்பரா போயிட்ருக்குடா உனக் எப்டி போயிட்ருக்கு
எனக்கு சூப்பரா போய்ட்ருக்கு நல்லாருக்கே நீ எப்டி இருக்க ஆ போர் இயர் சாயிச்சு
ஃபோர் இயர்ஸ் ஆயிருச்சா உனக்கு நால் வர்ஷ ஆச்ச கல்யானாய்யி
ஆமம்மா
எங்கக் ஆ எனக்கு மூனு வருஷோ ஆச்சு கல்யாணாயி
சேர் சேர் சேர் சேரி
எங்க நம்ம காலேஜ் படிக்க போது அந்த லாஸ்ட் அதோட நம்ம முடிஞ்சு அதுக்கப்ர எந்த விதத்துலியு எப் பயுமே நம்மளுனால நம்ம பேசிக்கவே முடியில
ஆமா அது வந்துட்டு நறைய வந்துட்டு இதா அ இது டிஸ்டன் மெயின்டென் ஆயிடுச்சு பேசுறதுக்கான சூழ்நெல அமையவே இல்ல நானு நறைய வாட்டி டு பேசணு பேசணு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தே அதுக்கா ன சூழ்நெலை அமையல ஏன்னா வந்துட்டு நம்ம இருந்தது நம்ம படிச்சது ஒரு எடோ கல்யாண பண்ணிட்டு வந்தது ஒரு எடோல்ல
ஓ நீங் வெளியூர்ல கல்யாண பண்ணி போயிருக்கியா
ஆமாடா
ஓ நா உள்ளூர்லியேபா
அ கேள்விப்பட்ட
கேள்விப்பட்டே உள்ளூர்லே பக்கத்துலியே அ ரெண்டு ஸ்டாப் வித்தியாசத்துலயே நாங்க கல்யாண அந்த ஸ்டாப் வித்தியாஸ் குள்ளயே கல்யாண ஆயிச்சு
ஆ சேர் சேரி எவ்ளோ பெரிய விஷ்யோ தெரிம்மா நனச்ச நேரோனா போய் பாத்தர்லா இது பண்ணிக்லா
அப்டியெல்லா இல்லடா நம்ம நம்ம நம்மதா அப்டி நெனைக்கிறோ என்னன் கேட்டீன்னா இப்ப எப்டின் கேட்டீன் வெச்க்கவே அ இப்ப லோக்கல்ல கல்யாணம் பண்ணவங்க என்ன சொல்றாங்க பெசாம் வெளியூர்லே நம்ம கல்யாணம் பண்ணீர்க்கலா ஓர் நால் நாளைக் வந்தம்மா அம்மா வீட்ல நிம்மதியா இருந்தம்மா போனமா அப்டின் வெளியூர்ல கட்டிக் குடுத்தவங்க என்ன சொல்றாங்க பெசாம் லோக்கல்லியே இருந்துருக்கலா நெனச்ச நேரோ போய் அம்மாவ பாக்கலா புடிக்கலா வரலா எப்படி வந்தாலு எதாவது ஒன்னு இருந்துகிட்டே இருக்குப்பா
இல்ல அதுவு உண்மதா சொன்ன மாரி அது என்னந்து இப்ப பக்கத்துல இருந்தா கூட நீ போய்ட்டு ஒரு ஒ மனசார போய் ஒரு வாரோ பத்து நாள்ன்னு போய் இருந்துட்டு வர முடியாது ஆனா அப்பப்ப ஃப்ரீயா இருக்க டைம் நீ போய் பாத்துக்கலா இதுவே நா வந்து நெனச்ச நேரோ ஊருக்கு வர முடியாது ஆனா வந்துட்டு என்ன சொல்றது வீட்டுக்கு வந்தா ஒரு பத்து நாள் ஒரு இருவது நாள் ஒரு என்ன சொல்றது அ மனசார இருந்துட்டு வந்துர்லா
அப்பாவே பாரு இப்ப என்ன என் தெரியுமா கேப்பாரு உன்ன எங்கயாது வெளியூர்லே கட்டி குடுத்துருக்கலா அப்பதா பரவாயில்ல போர் அடிக் கும்போது ஒரு நால் நாளைக்கு போய் நம்ம வீட்ல இருந்துட்டு வரலா இப்ப எ புள்ள வீட்ல போய் ஒரு நால் நாள் இருந்துட் டு வர்லா நான் வருவே அப்பறோ எ புள்ள ஊர்ல இருந்து எ புள்ள வந்திருக் கா அப்டின்னு சொல்லிட்டு புள்ள வந்தா அத சமச்சு இத சமச்சு போடணும்மாமா பத்து நாளைக்கு நம்ம புள்ள இருப்பான்ட்டு நீங்க உன்ன கட்டி குடுத்த ஒரு ஃபீலே எனக்கு இல்லங்றாரு எங்க அப்பா என்ன பாத்து
ஏன்னா பக்கத்துலயே இருக்கேல்ல அடிக்கடி போயிட்டு வர்றங்கறனால அப்டி இருக்கோ என்னமோ தெரியல
என்ன பண்றது அ ஆது நம்ம காலேஜ் படிக்கும் போது கூட வந்துட்டு அ உள்ளூர்லயே வேண்டா இ அங்க போணு இங்க போணு என்னன்னமோ பேசிக்கிவோ நம்ம நமக்குள்ள
ஆமா அதா ஆனா அது அது ஒரு லைஃப்ல
அந்த லைஃபே தனிதாப்பா
ஆமா
அந்த மாரிலா திரும்பவுல்லா லைஃப்ல நமக்கு அமையுமானு யோசிச்சு கூட ஆனா இதுல ஒண்ணு இருக்கு என்னன்னு பாத்தேன்னு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்பதா இந்த ஸ்கூல முடிச்சு நம்ம காலேஜ் போவோமோன் தோணு இதுவே நம்ம காலேஜ் போயிட்டோன்னு வச்சுக்குவே அப்பதா தோணு கடவுளே காலேஜ் ஸ்கூல் லைஃப் சூப்பரா இருந்துச்சே நம்ம ஸ்கூல் லைஃப்லே இருந்துக்கலாமே சொல்லிட்டு காலேஜ் வரும்போது ஸ்கூல் லைஃப்ப மிஸ் பண்ணுவோ காலேஜ் முடிச்சு ட்டு வெளிய வரும்போது அவ இருந்தந்த மூணு வருஷமாது சந்தோஷமா இருந்த மாரி இருந்துட்டு நமக்கு அந்த மாரி தோணுது
நெஜமாலுமே தா அது எதது அந்த காலேஜ் லைஃப் வரைக்குமே நமக்கு எப்படா வெளியில போவோ அடுத்த இது நம்ம பாப்போன்னு தோணு ஆனா அடுத்த லைஃப்க்குள்ள போயிட்டோன்னனு வெச்சுக்கோவே வேலைக்கு போனாலு சரி மேரேஜ் ஆயி போனாலு சரி ஏ மறுபடியு அந்த ஸ்கூல் லைஃப் இல்ல அந்த கா காலேஜ் லைஃப் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு வந்துட்டு அப்படி தோணு
ஆ அது திருப்பி கிடைக்காத லைஃப் எதுன்னு கேட்டேன்னா ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃபு மட்டுந்தா நம்ம ஸ்கூல் லைஃப் கூட வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு நம்ம போய்ட்டு புடிச்சிட்டு வந்துரு அது அத தாண்டி காலேஜ் லைஃப்ங்கும்போது நமக்கு வந்து அது ஒரு வேற விதமான ஒரு லைஃப் திரும்பவுமே நம்ம இப்ப இருக்க காலேஜ் பிள்ளைங்க எல்லா பாத்தா நம்மல்லா எப்படி இருந்தோ இப்ப எல்லா பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு நா நா கரெக்ட என் வீட்டுக்கு பக்கத்துல எதிதாப்புல எல்லாமே காலேஜ் பிள்ளைங்க இருக்காங்க தனியா வீடு எடுத்து தங்கி இருக்காங்க பக்கத்து பில்டிங்லயு எதிர் பில்டிங்ளலா காலேஜ் பிள்ளைங்க ஒரு நாலு பிள்ளைங்க மட்டு ரூம் எடுத்து தனியா தங்கிருக்காங்க
ஓ அப்பிடியா அத ஆனா அதெல்லா நெஜமாலுமே வந்துட்டு அது இப்ப இது இல்ல நம்மளு வந்துட்டு வெளியூர்ல போய் படிச்சிருந்தா நம்மளு அப்டி எடுத்து தங்கிருந்திருக்கலா ஆசையா இருக்கு நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லா அந்த மாரி தங்கிருக்கப் பிள்ளைங்களோட போய் தங்கணு அவ்ங்களோட இருக்கணு செய்யணுன்ட்டு
எங்கப்பா அ என்னன்னு கேட்டீங்கனா இப்ப இ இப்பெல்லா வந்துட்டு கொஞ்ச உண்மையாலுமே தைரியமா விட்டுர்றாங்க நம்ம முன்ன கிட்டத்தட்ட நமக்கு நம்மெல்லா காலேஜ் முடிஞ்சே இருக்கு கிட்டத்தட்ட அ நமக்கா எட்டு வர்ஷ ஆ எட்டு வர்ஷ பக்க ஆகப்போது நம்மலா காலேஜு முடிச்சு அப்பலா வந்துட்டு நம்ம வெளி தங்கி ஆ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணுன் சொன்னாவே அந்த வீட்ல இருக்க பெருசுங்களா நம்மள விடா வ வீட்ல பெரியவங்களா பாத்தீங்கனா இல்ல வேண்டா அப்படின் சொல்ட்டு சொல்லுவாங்க அ இப்பலா வந்துட்டு இப்பலா வந்துட்டு அந்த மாரி கெடையாது நெறைய அவ்ங்க அதாது இருந்துட்டு இந்த இப்ப இருக்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவுங்க ரொம்ப வந்துட்டு ஆ ஏ பிள்ள அதெல்லா பிரச்சன இல்ல அவ தனி எங்க வேணாலு போயிட்டு வருவான்னு அ அந்த ஒரு இதுக்கு வந்து இப்பப்ப வெளிய பெரியவ்ங்களே அந்த ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க
ஏனா ஜென்ரேஷன் வந்துட்டு சூழ்நிலைகள் வந்துட்டு அந்த அளவுக்கு இப்போ முன்னேறிட்டே இருக்கு இப்போ இது இப்போ உள்ள பேரண்ட்ஸ்க்குலா வந்துட்டு இப்பதா புரியுது நம்ம பேரண்ட்ஸ விட இப்போ உள்ள பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு நெறைய விஷ்ய வந்துட் ட்டு புரிய ஆரம்மிக்குது நெறைய விஷ்யத்த வந்துட்டு அ பிள்ளைங்கள வந்துட்டு வ அவ்ங்களுக்கா செய்ய வக்கெணு பண்ண வக்கெணு அப்பதா பிள்ளைங்க வந்துட்டு ஒரு நல்ல இதுக்கு வருவாங்க செய்வாங்க அப்டின் சொல்லிட்டு நெறைய இப்பதா வந்து ட்டு நெறைய பேரு வந்துட்டு மாற்றத்த தேடி வராங்க
நெறைய பெரியவ்ங்க வந்துட்டு அந்த காலத்து ஆனா இப்பவுமே வந்துட்டு நம்ம வீ படிக்கும்போது இருந்தவுங்க மாதிரி இருக்காங்க ஆனா என்ன அது இப்ப பாதி பாதி நம்ம படிக்கும்போது ஒரு எழுவத்தந்து ப எழுவது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு ஆ நம்ம ரொம்ப இல்ல வெளியூர்லா போய் படிக்க கூடாது புடிக்க கூடாதுன் சொல்றக்கு ப்ப அந்த மாரி இருப்பாங்க இப்ப வந்துட்டு எ எழுவத்தஞ்சு ப சதவீத வெளியப் போய் அவ்ங்க எங்கயா இருந்தாலு சேரி அவ்ங்க படிச் சா போது அப்டிங்கிற அளவுக்கு இப்ப இருக்காங்க
கரெக்ட்டு தா ஏனா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு மா இது மாறிருக்கு க்கு மாறி இருக்காங்க ஒரு புரிதல் இப்பதா நெறைய பேத்துக்கு வந்துட்டு வர ஆரம்மிச்சிருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஹலோ
அப்றோம் ஆ சொல்லுடா
ஆ ஓகேடா ஆமா
பார்த்தி
ஃபிரெண்ட்ஸா எல்லாத்துக்கும் கல்யாண ஆய்ரு சே அதுல நம்ம ரெண்டு ரெண்டு பேருக்கு மட்டு வந்துட்டு அ கா ஒருத்தவங்க மட்டு வந்துட்டு நல்லா ஹை போஸ்ட்டிங் நா படுச்சு வந்துட்டு ஆ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தாதா நா மேரேஜ் பண்ணிக்குவே அது வரிக்கு நா மேரேஜ் எதுவு பண்ணிக்க மாட்டே அப்டின் சொல்ட்டு ரொம்ப வெறிகொண்டு படுச்சுட்டு இருக்காங்க இன்னு படுச்சுக்கிட்டே இருக்காங்க
பரவால்லையே மத்தவங்க எல்லாத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சா எல்லாரு உள்ளூரா இல்ல வெளியூரா
ஆ அப்டி சொல்ல முடியாது ரெண்டு கலந்த மாறி மேரேஜ் ஆயிருக்கு உள்ளூர்லயு ஆயிரு க்கு வெளியூர்லியு ஆயிருக்கு அவுங்கவுங் சில பேர் அவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளயே கல்யாணம் பண்ணிட்டாங்க சில பேர் வந்துட்டு இன்னும் இப்ப ரெண்டு மூனு ரீசண்டா ரெண்டு மூனு வேரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நெறைய பேர் கல்யாணொ இன்னொனா ஆகாமயு இருக்கு அது அதுக்கு அவுங்க அவுங்க ஃபேமிலிய தகுந்த மாறி அ மேம் இப்ப ரீசென்டா வந்துட்டு நம்மளோட எக்னாமிக்ஸ்ஸு அ கரெக்டா எனக்கு மேம் நேம்ஸ் வேற நெறைய மேம் மறந்து போச்சு நம்ம மேம் ஒருத்தவுங்கள பாத்தே நானு கோயிலுக்கு போயிருந்தே கோயில்ல வந்துட்டு மேம்ம பாத்தே அ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன எப்புடி என்ன ஏதுன்னு சொல்ட்டு விசாரிச்சாங்க அப்ப நா சொன்ன நா ரொம்ப நல்லா இருக்கே மேம் நீங்க எப்டி இருக்கீங்க அப்டி என்ன ஏதுன் சொல்லி எல்லா மேம் எல்லாத்தையுமே மேம் விசாருச்சாங்க
பரவால்லையே நம்ம எல்லாத்தையு ஞாபக வச்சுருக்காங்க போல
ஆ மறக்க முடியுமா அவுங்க சொல்றாங்க நா பாத்த பேஜ்லயே உங்கள மாறி ஒரு பேஜ்ஜ நா பாத்ததே இல்லன்னு சொன்னாங்க இப்பொ சொன்னாங்க
பரவால்ல அந்த அளவுக்கு நம்ம பேரு வாங்கிருக்கோ பெரிய விஷ்யந்தா
லைஃப்ல நெனச்சு கூட பாக்காத அந்த ஒரு காலேஜ் லைஃப்ல்லா வந்துட்டு இப்ப இருக்க புள்ளைங்களா என்ன என்ஜாய் பண்றாங்க அப்பல்லா நமக்கு ஃபோன் கெடையாது நம்ம காலேஜ் படிக்கும்போத் ஃபோனு இருந்துச்சு பட் நம்ம ஸ் காலேஜுக்கு கொண்டு வரக் கூடாது அதே மாறி நம்ம பேரண்ஸ்ஸு யாருமே நம்ம வீட்ல எல்லா பெரியவுங்க வாங்கி குடுக்கல நமக்கு ஃபோனு அதுனால நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸு காலேஜ்ஜு கேண்டீனு அப்டின் சொல்ட்டு எல்லா நமக்குள்ளயே பேசிட்டு புடுச்சுட்டு இருந்தாங்க அப்டி நம்ம டைமிங் நெறைய நம குள்ள நமக்கு டைம் நெறைய ஸ்பெண்ட்ஸ் அ நமக்குள்ள இருந்துருக்கு இப்ப இருக்கவங்ககிட்ட எல்லா ஃபோன்தா ஆனா நம்மகிட்ட அப்புடி இல்ல நம்மள நெறைய நேரொ நமக்குன்னு தனிய ஒதுக்கி இருக்கோ நம்ம
யாரு பாத்தாலு இது எல்லாரு ஒரு ப இது பிரேக் டைம் லன்ச் டைம்ல பத்து பேர் உக்காந்துருக்காங்க உக்காந்து இருந்தாலு எல்லாரு ஒரு ஒரு ஃபோன வச்சுட்டுதா உக்காந்துருக்காங்களே தவர ஆவ ஃப்ரெண்ட்ஸ் குள்ள பேசிப்போ இது பண்ணிப்போ அப்டிலா இல்ல ஆனா நம்ம அப்டி இல்லெல்ல நம்மதா ஃபோன் அலோவ்டு கெடையாது நமக்கு அதே மாரி சொன்ன மாரி நம்மகிட்ட ஃபோனு வாங்கியு தரமாட்டாங் தரவு இல்ல கொஞ்ச வர்ஷோ வரைக்குமே இப்ப இப்பதா வந்துட்டு நம்ம கையிலேயே ஃபோன் வந்துச்சு அப்பல்லா வந்துட்டு இல்ல இப்ப வந்துட்டு எடுத்தோனே ஃபோன் குடுத்தர்றாங்க
புள்ளெங்க கண்டிப்பா மிஸ் ப அ இந்த மிஸ் பண்ணுவாங்க காலேஜ் முடுச்சவுங்க அந்த வேலக்கி அப்டின்னு வரம்போது கண்டிப்பா நம்ம அந்த காலேஜ் லைஃப நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு பிள்ளைங்க அப்போ யோசிப்பாங்க
நம்மளே யோசிக்கிறோ
ரொம்ப வருஷோ கழிச்சு உங்க கிட்ட பேச எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எடையில ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு கூப்புடு நானு உனக்கு கூப்டுவே செரியா
எப்ப கூப்பட்ற நம்பர நோட் பண்ணிக்கோ நானு நோட் பண்ணிக்கிற கண்டிப்பா நா கூப்பட்ற செரி அ நெக்ஸ்ட் டைம் பேசுவோ செரிடா செரி பாய்டா ஆ செரி ஓகே